நீங்கள் தரக் கிஷ்ணா
பேர் சொல்லக் கூடாத்தானே
சேரி விடு விடு அதெல்லா பிரச்சன இல்ல நா தெரியாதனமா சொல்லிட்டே. அப்றோ பாத்தே என்றாய் து நமது டி வி யில் இப்போது என்ன ஓடுதுன்னு தெரியவில்லை
ச ஓகே உனக்கு ஆப் டவுன்லோட் பண்றத பத்தி என்ன தெரியும்
எனக்கு அத பத்தி அந்தளவுக் அவ்வளவுக்கு எது ஏ ஆமா நா சொல்ல மறந்துட்டே நா ஜாபிஸ் கிரியேட் பண்ணிட்டே தெரியுமா
உம் புரியல
ஜாவிஸ் தெரியுமா அயன் மேன் ஒன்னு வச்சிருப்பான்ல ஜாவிஸ்ன்ட்டு
ஆமா
அந்த மாரி நா ஒன்னு லூனான் கிரியேட் பண்ணியிருக்க
பார்றா பேசுமா இது
ஓ அது பேசு நா சொல்ற கமெண்ட் க்கது இப்ப வந்து கொஞ்சொ ஃபால்ட்ல நிக்குது எக்ஸாம் முடிஞ்சதுக்குப்புற மறுடி கம்ப்ளீட்
இல்ல புரியல நீ அது ஏ ஐ அசிஸ்டன்ட் மாதிரியா
உம் உம் ஆமா அசிஸ்டன் மாறியல்ல ல்ல ஏ எஸ் ஸ்பின்தேதா ரியாக்ட்
என் எல் லல்லம் எல் எல் எம்
எல் எல் எம் னா
லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்ன மாடல் யூஸ் பண்ணிட்ருக்க
ஆஹ் எப்படி கேக்குற எனக்கு அது புரில
ஏ இல்லடா இப்ப வந்து ஒரு ஏ அசிஸ்டன்ட் வந்து ஆன்சர் பண்ணனுனா ஒரு மா அதுக்கு ஒரு டேட்டரு வேணுல்ல
அது நா கூகுள இது ஜெமினிலேந்து எடுத்துட்டோ எடுத்துட்ட அத வந்து ஜெமினிஐயோட ஏ பி ஐஸ் வந்து யூஸ் பண்ணிக்லா ஆமா ஆமா அது ஃப்ரீ சேட் ஜி பி டி யோடது பாத்தீனா காசு ஜெமினை யோடது பாத்தீன்னா கொஞ்ச ஃப்ரி அது கொஞ்சொ கொஞ்சொ ப்ராசஸ் ல்லா இருக்கு ரெண்டு மூணு வெப்சைட்ல லா லாகின் பண்ணி அது எ பி ஐ கிரியேட் பண்ணோ அ
ஜி சி பி ஐ னா கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபாம்மா
ஆஹ் அந்த மாரி அத அதேதா அதுல போய் அதுல போய் ஏப்பி ஐ எடுத்து
ம்
ஆஹ் இல்ல அது இப்ப ஃபிரீ அது ஜெமினினா அதுக்கு பாத்தீன்னா அது இது வந்து நா யூஸ் பண்றது இப்ப கூகுளோடதா நானா வி எஸ் கோட் யூஸ் பண்ல ஆண்டிகிராபினு சொல்லி கூகுள் ஆஹ் தெரியுமா ஃபயில் யூஸ் பண்ணிட்டே அதுல யூஸ் பண்ணனால எனக்கு ஜி ஜெமினியை கொஞ்ச ரிஜெக்ட் பண்ண ஆரம்மிச்ட்டா நா எ பி ஐ மட்டு எடுத்துட்டு வந்து குடுத்து அந்த மாரி ஒன்னு க்ரியேட் பண்ணே சாட் ஜி பி ல்ல யூட்யூப் பாத்து அப்டே க்ரியேட் பண்ண கொஞ்ச கொஞ்ச
உம் ஹிம் நா வந்து போன வர்ஷ் ஆஹ் பைத்தான்லதா ஒல்லாமா மாடல்ல வச்சு ட்ரை பண்ணே நீ எப்டி இது ஜெமினின் சொல்ற அது காஸ் அதுவு ஆக்சுலா எண்டர்பிரைஸ் லேவல்ல போனது காசு கட்ணு நா வந்து ஒரு மாடலே டவுன்லோட் பண்ணி அத வச்சு யூஸ் ஒன்னா ஒல்லாமா ஒன் எ மாடல்
ஓ ஓகே ஓகே ஓகே
நீ வந்து ஒலமா வந்து நா எ எ கம்ப்யூட்ருல இருக்கு லோக்கலா இப்ப நீ ஜெமினி வந்து க்ளவுட் மாமா ஆப் எப்புட்னா நீ உம்
உம் உம்
இப்ப வந்து ஆப் டெவலப்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ஐடியா அன்ட் பிளானிங் நம்ம என்ன பண்ண போறோ இந்த ஆப்போட வரைபடம் நம்ம செயல்படுத்தப்போற அப்பிளிகேஷனோட வரைபடம் அதாவ்து கான்செப்ட்டு அப்பற ஃபியூச்சர்லிஸ்ட்டு அதில என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்டின்ட்டு நம்ம முடிவு பண்ணணு
ஓகே
அப்ற வந்து யு எ யு எக்ஸ் டிசைன் அது அது தெரியுல ஃப்ரெண்டென்டுதா அது எப்டி இருக்கணு அத அது பண்ணிக்லா டிக்ஸ்டேக்கு இப்ப வந்து ஆண்ராய்டுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணா கோட்ல இன்னொரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவ
ஓ
அஹ் செரியா ஆ நீ வந்து ரியாக் நீட்டு யூஸ் பண்ணினா அதுல ஆண்ட்ராய்டு பில் பண்ணிக்கலாம் ஐ ஓஎஸ்சு பில் பண்ணிக்கலாம்
ஓஓ
அவ்வளவுதான் நீ அங்க கோட்லியே நியூஸ் பண்ணா ஆண்ட்ராய்டு மட்டும் தான் நீ வந்து ரியாக்னேடிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணா ஆண்ட்ராய்டு பிளஸ் ஐ ஒஸ் ஆமா மா உனக்கு வந்து இந்த மை ஏஸ் க்கும் போஸ்டஸ்கக்கும் என்ன டிஃபரென்ஸ் தெரியுமா
எதுக்கு
மை எஸ் கியூ எல் விஷயம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மை எஸ் கியூ எல் அண்ட் போஸ்ட் கிரேஸ் எஸ் கியூ எல்
படத்த பத்தி பேசுனா படம்
ம்ம்ம்
ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கற ஆஹ் சரி
இப்ப வந்து ஃபிரெண்டெண்டு ஃபிரெண்ட்னு தெரியூம்ல ஃபிரெண்டெண்டு பேக் எண்டு பேக் எண்ட் சர்வர் ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்பதான் ஆப் ரன் ஆகும் சரியா அதை கனெக்ட் பண்றது ஏபிஎஸ் லாஜிக் நோட்டிஃபிகேஷனா இருக்கட்டும் அப்பறம் பேமெண்ட்ஸா இருக்கட்டும் அது கரெக்டா அதே மேனேஜ் பண்ணிக்கும் அ ஏ பி மூலமா தான் கனெக்ட் பண்ணிப்பாங்க ஃபிரெண்டெண்டு ம் பேக்எண்டும் ப்ளஸ் விப்ஸாக்கெட் டைம் கம்யூனிகே ரியல் டைம் மெசேஜிங் டிரான்ஸ்மி டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு
சரி
அப்புறம் வந்து சரி மூவிப்பத்தி நீ பேசு பாக்கலாம்
அதாவது பாத்தேனா நான் இப்ப ரீசன்டா பாத்தேன்னா ம் ரீசன்டா என்ன தாய் கிழவி பாத்தேன்டா சரியா தாய்க் கிழவி பார்த்துருக்கேன் அது நல்லா இருக்கு முக்த்தி வருவது மூணு நகை வச்சிருக்கு அந்த பாட்டி எவ்வளவு ஒன் சிக்ஸ் கி கிட்டத்தட்ட பாத்தீன்னா பதினாறு சம்திங் ஏதோ கோடி
ஓ
அந்த அளவுக்கு அந்த பாட்டிக்கிட்ட இருக்கு பதினாறு ஆஹ் கரெக்ட் பத்து இரு ரெண்டு கோடி நினைக்கிறேன் ரெண்டு கோடி மூணு கோடியோ பதினாறு சவரன் பதினாறு பவுனுக்கு பதினாறு பவுனுக்கு ஒன்ரை ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ நினைக்க கிற
ஓ ஓகே ஓகே
ஓகேவா அப்ப நூத்தி அறுவது பவுனுக்குன்னா நினைசுப்பாரு அந்த பாட்டி எவ்ளோ செலவு எவ்ளோ வச்சு இருந்திருக்குன்ட்டு
உனக்கு வேற பார்டி போல செரி கேம் வெளையாடாலாண்டா இப்ப பாரு ஆஹ் ஒரு மூவி ஹீரோ ஹீரோயின் நேம் போ சொல்லிரனு அப்புறொ சாங் நேம் சொல்லிரனும் அது என்ன மூவின்னு கண்டுபிடிக்கனு அவ்ளதா ஃபர்ஸ்ட் ஈஸி லருந்து ஆரம்பிக்
இது மாரி வராதே
என்னது
கான்போ மாரி
சும்மா டைம் ஒரு டைம் தான போக போது ஈஸியா ஃபர்ஸ்ட் ஈஸிலிருந்து ஆரம்பிக்கலா அஜித் த்து நயந்தாரா
ஆ சேரி
தூக்கு
உம் இது வீலதா ஆரம்பிக்கு விஸ்வ வாரிசா ஆஹ விசுவாசமா விசுவாசன்னு நெனைக்கிறே ஆ இப்போ நானு தனுசு தனுசு த்ரிசாவு
உம்
என் காதல் சொல்ல
ம்ஹும் யாரடி நீ மோகினியா
ஏய் விசால திரிசாங்கற விசாலங்கிற தனு கார்த்தியு த்ரிசாவு
ஆஹ் கார்த்தி த்ரிஷ் கார்த்தி த்ரிஷாமா
ஆமா கார்த்தி த்ரிசாவு
டே அது கார்த்தியு தமனாடா
சாரி ப்ரோ தமன்னா கரெக்டு தம்மனா திரிசா அப்போ யாரு
த்ரிஷா வந்து விஜயோட கீப்பு
ஓ ஆஹ் ஆ ஆ ஓகே ஓகே ஓகே கார்த்தியு தமனாவு கரெக்ட் கார்தியு தமனாவு கா என் காதல் சொல்ல தேவையில்லை ஆஹ் ஓகே உம்
நா கேக்கற
உம்
ஆஹ் விக்ரமு எமி ஜாக்சனு என்னோடு எமி ஜாக்சன்ரா
ஆ ஐ ஐ ஐ
உம் ஓகே
ஓகே இப்ப நானா நா பாத் திங்கன்னா சூர்யாவு ஆ சூர்யாவு இப்ப என்ன சூர்யா கூட தனியா யார் நடிச்சுருக்கா ஜோதிகாவு படம் பேரு ஞா பாட்டு எது ஞாவரமாட்டிங்கிது ஆனா சூர்யாவு ஜோதிகாவு ஒரு படொ
என்னா‌ பண்ணா
அங்க ரெண்டு குட்டி பசங்க இருப்பாங்க அவ்ளதா
சில்லுன்னு ஒரு காதலா
சில்லனு ஒரு காத
உம்
பசங்க பசங்க பசங்க ஒன் பசங்க டு பசங்க ஒன் பசங்க டூ கேள்விப்பட்ருக்கியா
ஓ ஓகே ஓகே அவ் அப்பி படொருக் க்குல்ல மறந்துட்டே ஓகே ஆமா இருக்கிருக் ம்ஹும்
அதுக்கப்ற இப்ப நீ
ஆ ம் பிரபாசு தமன்னா
ப்ரபாஸ் தமன்னா ஆ
ஆ சொல்லு ஈசிதானே
ப்ரபாஸ் தமன்னா பாகுபலி
யா
உம்
பாகுபலி
பா
சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றி
ரஜினி நயன்தாரா
அண்ணாத்தையா
உம் கரெக்ட் டு அண்ணாத்த
அண்ணாத் த்த அண்ணாத் த டு சடு புடு சடு புடு சடு புடு அண்ணாத்த நாடா ரஜினி மீனா
மீனா மீனா மீனா அதே அண்ணாத்ததா
அ அ
மீனானா எப்புர்ரா இர்ப்பா
பாட் சொல்ற ஒருவன் ஒருவன் முதலாளி மற்றவரெல்லா தொழிலாளி
படையப்பா படையப்பா இல்லையா அதான்டா இது படையப்பா இல்லயா அதுதாண்டா
இல்லடா அ கர ம் செரியாக சொன்னீகள் சரி யானா பதில்
அப்பற பாத்தீங்னா ஆ ம் வர வர வர வர வர எது ஞா வரமாட்டிங்கிது டா ஆ விஜய் பூஜா எட்டு
பீஸ்ட்
யோகே
என்கொரு டவ்ட்டு இத்லா செலப்ரிட்டிஸ் நேம் லா சொல்லாமா
அப்டின்தா நெனக்கறே தெரில
அப்ப இந்த காலு வேலிடே சேர் ஓகே
சேர்றா அப்பறம் பாக்லாம்
அப்பறம் பாக்லாமா நில்லு வன் டூ த்ரீ ஃபோ சேர் பாய் பாக்லா
ம்